ஹலோ சார் சார் நல்லா இருக்கீங்களா
நல்லாயிருக்கேம்மா சொல்லுமா
சார் நீங்க மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல மேனேஜரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன்
ஆமா சொல்லுமா
என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் எதாச்சும் இருக்குமா சார் எதாச்சும் உங்க கம்பெனில ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்குங்களா
உம்ம் சேரிம்மா உங்க ஹஸ்பண்ட் என்ன படிச்சிருக்காருமா
சார் அவர பி காம் முடிச்சு இருக்காார் சார்
சேரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருமா
சார் அவரோ ஒரு பிரைவேட் பேங்க்ல வந்து அக்கௌண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு
சேரி
இப்போ பேப்பர் டைம் போட்டருக்காங்க ஆக்சுவலி இப்போ இன்னொரு டென் பிப்டீன் டேஸ்ல ரிலீவ் ஆயிருவார் புல்லா
என்னாச்சுமா ஏன் வந்த ஜாப் என்னாச்சு என்ன பிரச்சன இருக்கு
சார் ஆக்சுவலி அவருக்கு வந்து அங்கே சேலரி வந்து பத்துறதுல
சேரி
அது டெம்பப்ரவரி ஆனதுனால பர்மனன்டும் இல்ல டெப்ரவரியாகதான் போய் ஜாயின் பண்ணுவாரு
ஓகே
சோ சரி வே ஏதாச்சும் வேல இருந்தா பாக்கலன்ற மாரி இருக்கு அதுவும் டிராவலிங் டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கு சார் இர்லியரா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கல்லாம் கிளம்ப வேண்டியதா இருக்கும்
சேரி
அப்பதான் கரெக்ட் டைமுங் பேங்க் டைமிங் போக முடியும் அங்கே வத பஞ்ச பண்ணுமாமா ஆஹ் அப்பதான் அன்னைக்கி டே ஃபுல்லா அவ பண்ண மாதிரி காட்டுவாங்க
சேரி
அஹ்லேட் ஈவினிங் வரம்போது எதுமே செவன் செவன் தேர்ட்டி ஆயிரும்
ஓகே
அது கொஞ்சம் ரொம்ப டயடா இருக்குன்றதுனால சேரி இந்த சேலரி கேத்த வா இல்ல சேரி ஓகே ஓகே தான் குட் பண்ண இது பண்ணிட்டாரு
இது எங்கதுல ஆக்சுவலா மார்க்கெட்டிங் ஜாப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்லாயா
ஆமா சார் மார்க்கெட்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பட் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு பேங்க்ல வந்து அஹ இன்சூரன்ஸ்க்காக இது பண்ணாரு ஒர்க் பண்ணாது அது வந்து மார்க்கெட்டிங் எதுக் கூ சம்பந்தம் இருக்குதானே சார்
ம் இல்லை அது சம்மந்தம் இருந்தாலும் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து டேரேக்டா வந்து ஒரு கஸ்டமர பார்த்து பேசிட்டு வரனும் அது விருப்பம் இருந்தா பண்ணுவாங்க விருப்பம் இல்லைன்னா அத பத்தி சொல்லிட்டு வந்துருவாங்க ஆனா மார்க்கெட்டிங் உண்டு அப்பது அப்படி இல்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் கம்பல்சரி வித்தும் ஆகனும் அதுதான் மார்க்கெட்டிங்
ஓகே சார்
அப்படி இருக்கும்பது‌என்டையர் த வரும் மார்க்கெட்டிங்கிறது பல வகை இருக்கு அதுலய இது எப்எம்சிஜி லைனு இந்த எப்எம்சிஜி லைனுக்கு வந்து எப்படி அவர் பண்ணுவாரு ஆக்சுவலா நல்லா பேசுவாரா
ஆ ஆமா சார் ஆக்சுவலி இன்சூரன்ஸ்இந்த மந்த்லி டார்கெட்ட விட இவ வந்து இன்சன்டிவ் வாங்குற அளவுக்கு இது போட்டிருக்காங்க அஹ கஷ்டமர் வந்து இவர் கன்வஸ் பண்ணி அவ்வளவு இன்சூரன்ஸ் போட்ருக்காங்க இன்சென்டிவ்வு வாங்கற அளவுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காரு
எப்படியோ கஸ்டமர கஸ்டமர் நல்லா கவர் பண்றார்ருங்கிக ஏன்
ஆமா கஸ்டமர் கிட்ட நல்லா அப்ரோச் பண்ணி அவங்கள அவங்க லைனுக்கு எடுத்துட்டு வந்து பேசிக்குவாங்க பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு
ஒண்ணு இல்ல அது எது என்ன பண்ணாலும் இந்த லைன்ல மார்க்கெட்டிங் லைன்ல எப்ப லைன்ல அவருக்கு ப்ராடக்ட் நாலேஜ் வேணும் அதுக்கு மேல போய் சாஸ்ல போயி நம பேசணும் அந்த மாரி தான் இருக்கு
ஓகே சார் அப்போ எந்தெந்த ஏரியா இருக்கும் சார் அது
ஏ வெல்லா ஏரியாவுக்கும் இருக்கும் என்ன நியர் ப் உங்களுக்கு நியர்ஃபை இருக்கிற ஒரு நாலு தாலுக்கா பாத்தாலே போதும் இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாத்தாலும் இந்த மாரி இருக்கும் ஆனா என்னன்னா இதுல இதுலயும் காலையில டென்டு அஹ் ஃபைவ் வரைக்கும் ஒர்க் இருக்கும்
இல்ல சார் டென் டு ஃபைவ்ன்னா ஓகே ஏன்னா நியர்பை இதன சொல்றீங்க இது வந்து நம்ம நாங்க இருக்கிற லொக்கேஷனை தாண்டி ரொம்ப தூரம் டிரவால் பண்ண கிட்டத்தட்ட டூ டு த்ரீ ஹர்ஸ் டிரவால் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஒரு ஹாஃப் அவர் டிலே ஆச்சுனாலுமே இது பன்ச் பண்ண முடியாது அது இல்லாம சிக்ஸ் தேர்ட்டி கிளம்பும் போது பிரேக்ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணிறாங்க லன்சு வந்து பேக் பண்ணி அவ்ளோ அது நேரத்துக்கு முன்னாடி பேக் பண்ண ஆஹா எப்டியோ லேட் ஆகிடுது
சரி இல்லமா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவரை வந்து பாக்க சொல்லுங்க இன்னொரு விஷயன்ன இது வந்து ஒர்க் சூப்பரான ஒர்க் தான் எந்த பிரச்சன இல்ல எல்லாரும் மார்கெட்டிங் மார்கெட்டிங்னு கொஞ்சம்பயந்துட்டு இருக்காங்க போய் வெயில்ல ம் டூ வீலர்ல போகணும் டூ வீலர் வச்சுருக்காரா
ஆஹ் டூவிலர் வச்சிருக்காங்க
உம் இப்ப டூவீலர்ல அலையணும் ஒவ்வொரு சாப்பா ஏறி இறங்கணும் அவுங்கிட்ட பேசணும் இது வந்து ஒரு இது எல்லா ஒரு ஜாபான்ற மாரி நினைச்சிட்ருக்காங்க ஆனா இதான் இது மாறி ஒரு ஜாப் வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்ப ரான ஜாப் இதுல என்னன்ன இதுல ஒரு மெயின் பாய்ண்ட் என்னன்னா எந்த டிரெஸ் இருந்தாலும் நம்ம போற வழியிலும் வர வழியிலும் டிரஸ் வரும் இ சொல்ல ஒர்க்கு வந்து அந்த டஃப் இருக்கும் சில டைம்ல சில டைம்ல டஃப் இருக்காது என்னன்னா ஒவ்வொரு சாப்பிடையும் ஒவ்வொரு மனு மனிதர்கள்ளாம் நம்ம பாக்குறோம் அப்ப பாக்கும்போது நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்
சார் இன்னொன்னு நீ மார்க்கெட்டிங்கன்னு எனக்கு தெரியல மார்க்கெட்டிங்னா அதுக்காக இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக் சொல்றீங்கன்னா அங்கே தனியாக ஒரு ஆஃபீஸ் மாரி இருக்குமா
இல்ல அந்த ஆபிஸ் மாரி இருக்காது ஆனா ஒரு டிஸ்ரிக்ல வந்து தாலுகா வாய்ஸ் பிரிச்சிருவாங்க தாலுகா வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டிக்பி இருப்பாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்ர் பாயிண்ட்ல நீங்க போறீங்க அவர்கிட்ட பேசுவீங்க ஏன்னா அவருக்கு தான் இந்த பொருள் சப்ளை வரும் அங்கேருந்து அவர் வந்து கடைக்கு குடுப்பாரு இவர் போய் ஒரு விசிட் பண்ணணும் கடைகள்ல ஏன்னா ஒரு பொருள் போகாத பொருள் இருக்கும் அந்த போகாத பொருளை இவர் வந்து மார்க்கெட் பண்ணும் நாங்க அந்த டிஸ்டரிபியூட்டருக்கு மார்க்கெட் பண்ணி குடுத்தான்னா அந்த டிஸ்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பொருள் எடுத்துட்டு போய் கடைகள்ல குடுத்துருவாரு அவரு அதுக்கான பேமெண்ட் வாங்கிக்குவாரு நம்மளுக்கு என்னன்னா இவர் போறாருனா இன்னைக்கி என்ன ஒரு ப்ரைமரி பண்ணுறாங்க சாரி செகண்ட்ரி பண்றாங்க அப்டிங்கிறது தான் என்னன்னா நம்ம போய் ஆர்டரு எடுக்கிறது தான் செகண்ட்ரி அந்த கம்பெனிலருந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வர்றது தான் ப்ரைமரி சரியா அப்டின்னு இருக்கு அந்த பேசிக் விஷ்யொ எல்லாமே அவரு தெரிஞ்சிக்கணு
ஓகே சார் அப்போ இதெல்லா வந்து ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பர்சனோட ஒரு டே ரொட்டீன்
ஆ கண்டிப்பா டே ஒன் பை ஒன் டே வந்து என்ன பண்ணுன்னா இன்னைக்கி இந்த தாலுக்கா இந்த தொ ஒரு தாலுக்காவ்ல ஒரு டிஸு டிஸ்ட்ரிபியூட் போட்ருக்கோ அவர்கிட்ட போனு அந்த ஏரியாவுல இருக்க அந்த கடைகள்ல இப்ப மினிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஷாப்ஸ் வந்து விசிட் பண்ணு நாளைக்கு அதே மாரி இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்ர பாத்து அங்கே இருக்கிற அந்த ஃபார்ட்டி ட ஷாப்ஸ் வந்து விசிட் பண்ணும் இதே ரொட்டீன் ஒர்க்கு தா இருக்கு சண்டே லீவ் இருக்கு ஆ மண்டே டூ சாட்டடே வரை இந்த ஒர்க் இருக்கு ஆ
இந்த சார் இந்த கவர்மெண்ட் டு ஹாலிடேஸ் எல்லா
அ கவர்மெண்ட் ஹாலிஸ் ஹாலிடேஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேசு லீவ் இருக்காது அ க குறிப்பிட்ட அதாவ்து மேக்சிமம் அ இருக்கு ஆனா என்னன்னா ஆ எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே இப்ப ஒரு ஒன் இயர்க்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் இருக்குன்னா இது வந்து ஒரு டென் டேஸ் லீவ் இருக்கு
ஓகே சார் அப்றோசார் நம்ம இப்ப வந்து ஒரு மன்த் த்துல இப்பொ லீவ் எடுக்குறோனா அந்த லீவுக்கு வந்து பேட் லீவா இல்ல
இந்த பேட் லீவ் வந்து இப்போ ஒரு மன்த்துல வந்து ஒன் டே வந்து லீவ் எடுத்துக்லா ஒன் டே லீவ் ஒன்டே வந்து இப்ப லாஸாஃப் பே கிடையாது பே வது பே பண்ணிருவாங்க கம்பெனி அதுக்கு மேல டூ டேஸ் லீவ் எடுத்தானா நமுலுக்கு அதுக்கு மேல லாசாப்பே வந்துரு
ஓகே ஓகே சார் சார் இன்னான்னு கேக்குறே நீங்க வந்து இப்போ டென் ஓ க்ளாக் சொல்றீங்க அப்போ டென் ஓ க்ளாக் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோ ஃபைவ் ஓ க்ளாக் தா வரோனு எப்டி கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க
இல்ல கம்பெனில வந்து ஆப் இருக்கு பன்ச்சின் பன்ச்அவுட் பண்ணணு அப்போ என்னன்னா இப்போ டென் ஓ க்ளாக் வந்து போறோ ஒரு ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து முன்னாடி நின்னு ஒரு ஃபோட்டோ எடுக்குறோ அந்த பணம் புது லாஸ் டு‌ ப ஃபை ஓ க்ளாக் வந்து லாஸ்ட்டு ஸ்டாஃப் வந்து அங்க வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அத பன்ச் பண்ணிட்டு வர்ணு ஆனா நாங்க வந்து மேக்சிமம் அதா நடக்கு சோ நாங்க என்ன பண்றோன்னா அந்த ஃபாட்டி சாக்ஸ் இருக்குல்ல ஃபார்ட்டிசார்ஸ் வந்து நீ வந்து கரெக்டா விசிட் பண்ணி கரெக்டா போனாலே போது என்னா சிலர் பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க சிலர் சிலர் வந்து போறேன் சொல்லிட்டு போகாம வீட்ல இருந்துக்குவாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக கம்பெனி வந்து எடுத்துட்டு வந்து இந்த ரூல்ஸு ஸோ எங்கள்துல வந்து அந்த மாரி அந்த பிரா பிராப்ளம் இல்லை ஆனா தெளிவா ஒர்க் பண்ணா நாங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுவோம் எங்க இருக்காரு எந்த ஷாப்ல இருக்காரு போய் அந்த ஷாப்போட ஓனர்கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த எடத்து ல இல்லனா அது வந்து கொஞ்சம் பிராப்பளம் ஆயிரும் அந்த எடத்துல இருந்சி இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்ல
சரி இன்னொன்னு இப்போ லன்ச்சு வந்து நம்ம வீட்டுலயே கட்டி கொடுத்தா அத வந்து சாப்பிடுறதுக்கு ஏதாச்சி பிளேஸ் இருக்குற மாதிரி இருக்குமா இல்ல அத எப்டி சாப்பிடுவாங்க
இது போற இடத்துல போற இடத்துல போயி அந்த டிஸ்ட்ரிபுட்டர் பாயிண்ட்லேயே உகாந்து சாப்பிலாம் இல்ல அங்க போறப்போ ஏதாவது ஒரு ஹ ஹ எடம் இருந்தா ஏதோ ஒரு ஒரு சாப்லேய உட்காந்தும் சாப்பிட்லாம்
அந்த சுவீட்டு பாயிண்ட்லால சாப்பிட்டா ஒண்ணும் சொல்ல மா
அதெல்லாம் ஒண்ணும் பிராப்ளமேயில்ல உங்களுக்கு அதல்லாம் யாரும் என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இப்ப என்னன்னா அது வந்து பிராப்ளமும் கிடையாது ஆஹா அவர்களுக்கும் இஷ்டம் எங்க வேணாலும் சாப்பிட்டுகளாம் ஏன்னா ஒரு நல்ல பிளேஸ்யிருந்தா உட்காந்து சாப்பிட்டுகளாம் அதலாம் என்னை இருக்கு
ஏனா அவுரு இந்த இந்த மாரி பிரைவேட் பேங்க் போகும்போது எர்லியிர்ரா போ போது லஞ்சு கட்ட முடியாம வெளியில சாப்ட்டு சாப்ட்டு ஒடம்பு ரொம்ப பிராப்ளம் ஆயிடுச்சு இப்போ என்ன தான் பணம் வந் தே என்ன ஆனாலுமே ஒடம்புங்கிறது ஒரு மே இந் தொய்து அதே அதஹெல்த்தியா வச்சுக்கிட்டாதான் ஓக்கேயின்றதுனாலதான்
ஓகேமா ஓகே செரிம்மா கண்டிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவுரு அவர்ரோட விஷயம் எல்லாத்தையும் கொஞ்சம் அம்சியுடுமா நான் என்னன்னு பாத்துட்டு சொல்றேன் செரிங்களா செரிங்க ஓகே வெல்கம்